ஆ வணக்கங்க என்னா பண்ணிட்ருக்கீங்க
டீ போலான்ட்டு போனங்க நீங்க கால் பண்ணீங்க அப்டியே வந்துட்டே
ஏ காலேலயே டீ குடிக்கல ஒரு செவன் ஓ கிளாக் டீ குடுச்சுடுங்க அப்பதா வந்து நைன் ஓ கிளாக் வந்து டிஃபன் சாப்பற்றதுக்லா கொஞ்சோ கரக்டா இருக்கு
ஏங்க எனக்கு வந்து நா வந்து டீ அடிக்ஷன்ங்க எப்ப பாரு எப்ப பாரு தோணுதோ அ டீ போட்டு குடுச்சுக்கிட்டே இருப்பங்க
சாப்பாடு கூட இல்லாதந்துருவாருங்க டீ காலேலயே எந் து அஞ்சு மணிக்கு அந்த டீ கவனொ வந்துரு போய்டுவாரு வீட்ல இப்ப போட மாட்டா டீக்கு அந்த பசங்கலல்லா சேந்து நா அவ்ங்க ஃப்ரண்டஸ் கூட சேந்துனு வெளிய போய்றுவாரு அங்கப்போய் அந்த கடேல நின்னு அந்த டீ குடுச்சாதா வந்து குடுச்ச மாரியா டீல கூட வீட்ல போட்டு குடுத்தா ஹாஹா வேனா வேனா குடுஸ்ட்டு வன்டே அவ்ளதா வாங்கவே மாட்டாரு எ பையந் தா குடிப்பா மோஸ்ட்லி எங்க வீட்ல டீ பாட்டிட்டு வந்து எங்க வீட்டுக்காரு மட்டுந் தா
ஓ நா வந்துங்க டீ காஃபி பாலு எதுவுமே குடிக்காம இருந்தேங்க
ஆ
எதுமே மேக்சிமம் எனக்கு நான் வெஜ்ஜு சாப்ட மாட்டே டீ காஃபி எதுவுமே குடிக்காம இருந்தேங்க
ஆ
ஆ ஏ சின்ன பொண்ணு வயித்துல இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா நீங்க வந்து ஒன் ஆர்க்கு ஒன்ஸ் வந்து எதையாது குடிக்குணோ அப்டின்னு சொல்ட்டு சொல்ட்டாங்க
ஆ
அப்போ வந்து இந்த புரோட்டீன் பவ்டுரு குடுத்தாங்க ஏ பெரி பாப்பா வந்து ஒன்னு எட் நூரு தாங்க
ஆ ஆ
ப்ரீமெச்சூர் வேற ஆய்ட்டா அதனால இந்த கொழந்த வந்து ஆ உங்குளுக்கு வெய்ட்டா வேணுனா
ஆ
எதயாது ஒன் ஆர் கேப்ல வந்து குடிச்சிக்கிட்டே இருக்கணோ அப்டின்னு சொல்ட்டு சொன்னாங்களா அப்ப வந்து ஒ ஒரு ஒரு சமயோம் காஃபி குடிச்சிருவே ஒரு சமயோ ஜூஸ் குடிச்சிருவே ஒரு சமயோ டீ குடிப்பே ஒரு ஒன் ஆர் கு ஒன்ஸ் அது வந்து அது அப்ப கத்துக்கிட்டது தாங்க அப்டி இப்டியே டீய்யு ஆ இப்போ வந்து அது நிக்கிது பாருங்க அந்த டீ காஃபியோட இது எம் பொண்ணு அப்டி திட்றாங்க இப்டி அடிமயா இருக்குற
அஹ ஆ
எங்கேயாவது போனா கூட அந்த தலவலி வந்துச்சுன்னா அத டீ வாங்கி குடிக்கணோ அப் டீன்னு தோணுதுங்க
ஆமாங்க என்ன பண்றது எ நா அன்னைக்கு கார்ல வந்தனேக்கற சம்ம தலவலி ஒரு காஃபி குடிச்சா நல்லா இருக்குமே சூடா எனக்கு வந்து டீ அடிட் கெடயாது காஃபி அடிட்டு காஃபி புடிக்கோ எனக்கு எனக்கு ப்ரூ சன் ரைஸ் இந்த ரெண்டு தவற எதும் குடிக்க மாட்ட
அ
சன்ரைஸ் ரொம்ப புடிக்கோ அந்த டேஸ்ட் ரொம் புடிக்கோ இல்ல ப்ரூ டீ வந்து குடிப்ப அதா குடுத்தா குடிப்ப நல்லாருந்தா குடிச்சிருவ பட் எனக்கு த அது காஃபிதா பெட்டராருக்கோ காலைலயு சரி ஈவ்னிங்லியு சரி எந்தங்கச்சியு சரி காஃபி பைத்திய அவ்ளுக் கூடோ காஃபி காஃபி தா கேப்பாலுக வந்த ஒன்னே எனக்கு காஃபி வேணோ எனக்கு ஒன்னு போட்டு குத்துரு ப்ளீஸ்னுவா அது போ எங்க வீட்டுக்கு வந்தாலே அதுவு நா காஃபி சின்ன கிளாஸ்ல குடுத்தேனு வெச்சுக்கோங்க என்ன சின்ன கிளாஸ்ல குடுக்குற எனக்கு கொஞ்சோ பெர்சா குடுணுவா நாங்கல்லா காஃபி குடிச்சியே ப வளந்த கொ ஒடம்பு குடும்போ எங்கள்து கா காஃபி கம்மியா தரியா இரு எங்க அம்மாக் ஃபோன் பண்ற வா வா வா வானு ஊர்ல இருக்கும் போது பாசமா ஓ அக்கா கூப்புறாளே நானு வந்தா காஃபினா கம்மியா குத்து என்ன சீக்கிர போ போண்றியா அதெல்லா வேலைக்காகாது காஃபி அது காஃபிக்கே சண்ட வரு பாருங்க எனக்கோ அவளுக்கோ இப்பதாண்டி குடிச்ச காஃபி வேணாடினா ஆஹாஹா எனக்கு காஃபி வேணோ மறுபடியு
ஐயோ நேத்து நீங்க சொன்னதுக்கப்பறந்தா எனக்கு ஞாபகோ வருது எங்க ஓரகத்தீங்க ஆ கா வந்து ஒ கண்ட்டினியூவா இப்போ வந்தர்றாங்க டெய்லியு ஒரு வாக்கிங் மாரி வந்ட்டு வந்தர்றாங்க எனக்கு சாய்ந்தரமே அர லிட்டரு பால் பத்த மாட்டிகிது ஒக்காந்துனு பேசினே இக்றோ அந் பேசினே இருக்கிற கேப்லியே மூணு மொற காஃபி போட்டுட்றியா புஷ் காஃபி போட்டுறியா, காஃபி போட்டுறியான்றாங்க அ நம்ப இல்லன்னு சொல்ல முடியாது இல்லிங்ளா வீட்டுக்கு
வந்ட்டாங்க அவுங்களுக்லா சொல்லவு முடியாது இப்ப எந் தங்கச்சினா கூட ஏ போடின்னுடுவ ஓகேவா அ இவுங்ககிட்ட சொல்ல முடியாது
ஆ அ அப்டி போட்டு போட்டு காஃபி போட்டே நேத்து ரொம்ப நேர ஆயிட்ட மாரி ஆய்டுச்சிங்க எனக்கு காஃபி, டீ போட்டு இத கேளுங்க ஞாயித்துக்கெழம ஒரு கூத்தாச்சி, ஆ யா அ என்ன பண்ணாங்க வீடு எங்க ஓரகத்திக்கு தனியா வீடு பாத்துருக்காங்க
ம்
சேரி நம்மளு போய் பால் காய்ச்சிட்டு வந்தர்லா அப்டின்ற இதுல நைட்டெல்லா நானு எ பொண்ணு ஒக்காந்து சனிக்கெழம நைட் ட்லா கதப் பேசின்ங்குறோ பன்னென்டாச்சு ஒன்னாச்சு தூங்கல அதா சனிக்கெழம ரிசல்ட்டு வந்துச்சுங்ளா அது வந்து வராதது அவ ஒரு ஃபீலிங்லருந்தா அது கொஞ்சோ நம்ப டைவர்ட் பண்ணுன்னு நாங்க ஏது ஏதோ பேசினு அப்டி இருந்தோங்க காலைல எட்ரைக்கு ஃபோன் வந்துச்சு போனங்க சேரி நம் போய் பால் காய்ச்சி ட்டு வந்து நம்ம திய தூங்கிட்லா அப்டின்ற ஒரு ஞாயத்துக்கெழம நல்லா தூங்கலான்ற நெனப் போட நா போனங்க நெனப்புதா பொழப்ப கெடக்கு கெடுக்குதுன்ற மாரி எல்லாரு டிஃபன் சாப்ட அங்க வரோன்னாங்கங்க சேரி ஓக்கேடா அப்டின்னு நென்ச்சினு வந்தங்க சேரி டிஃபன் ந்தான ஒரு இருவத்ரெண்டு பேருதாங்க சேரி டிஃபன் தான முடிச்சிட்டு கெளம்பிடுவாங்க அப்டின்னா மதியானோ மட்டன் வருது சிக்கன் வருது சில்லி சிக்கன்
க்கி எப்டிங்க சமச்சிங்க
நா ஒருத்தியே செஞ்சங்க எல்லாரு டி மார்ட் போய்ட்டாங்க
ஆ
டி மார்ட் போய்ட்டாங்க, மட்டன் பிரியாணி ஆ, ரசோ, சாப்பாடு அ லாலிபாப் எடு த்துட்டு வந்திருந்தாங்க இந்த சிக்கன் லாலிபாப் வருது இல்லைங்களா அந்த விங் சைடு அது ஒரு ரெண்டரை மூணு கிலோ கிட்ட இருக்குங்க ஆ அது எல்லாத்தையு கலந்து வச்சு அது புல்லா பொறிச்சு எடுத்துட்டே தனியா எங்க நாத் தனாரோட மாப்பிள்ளைக்குனு தனியா சிக்கன் ஃப்ரை பண்ண சொன்னாங்க
ஆ
சிக்கன் ஃப்ரை பண்ணி எறக்கிட்டேங்க நா ஒருத்தியே அவங்க டி மார்ட் போய்ட்டு வர்றாங்க கரெக்டா சாப்பாடு போட்டு குடுத்துட்டங்க
ம் பரவால்லிங்ளே நான்லா பதினஞ்சு பேருக்குதாங்க சமாதி அது அது அன்னைக்கி சமச்ச அதே கொஞ்சோ சொத்தப்பிட்ட பிரியாணி கொஞ்சோ ஒரு மாரி கொழஞ்சிருச்சு சீரக சாம்பா எனக்கு கரெக் ட்டான பதம் வர்ல
எனக்கு அது ஆச்சி ஆனா டேஸ்ட்டு நல்லாருக்குனு
டேஸ்ட் நல்லாருந்தது அதேதா சொன்னாங்க எங்க வீட்ல கொழஞ்சா கூட டேஸ்ட்டு சூப்பரா இருந்துச்சி அதுவே காலியாயிடுச்சி கட கட கடன்னு க ரெண்டு கிலோ காலியாயிடுச்சி டக்கு டக்கட கட கடன்னு
அ ரெண்டு கிலோ தாங்க நானு செஞ்ச கொஞ்சோ மீந்திருச்சு ஆ கொஞ்சோ மீந்துரு ச்சு ஓகே ஆனா எல்லாரு வந்து அ த்திருப்தியா சாப்டாங்க
ம்
ஆ அதனால நம்மளுக்கு அது ஒரு ஹாப்பி ஆயிடுது இல்லைங்ளா நம்ம சமைச்சு மிச்சம் ஆகாம திருப்தியாக சாப்டாங்ணா அது ஒரு ஹாப்பி இல்ல ஆ ரசம் சாப்பாடு சிக்கன் ஃப்ரை இதெல்லா இல்லாம இருந்து இருந்தா பிரியாணி காலி ஆயிட் ருக்குங்க
ஆமா ஆமா ரச சாதம் சிக்கன் ஃப்ரை லாந் அத வச் சி சாப்டுவாங்க ஒரு சிலரு ஒரு சிலருக்கு பிரியாணி டேஸ்ட் புடிக்காது இப்ப எனக்கே வந்து இந்த ஏஜு க்கு ஆ வர வர அந்த பிரியாணி ஸ்மெல் பாத்தா ஒரு மாரி ஒரு வாமிட் சென்சேஷன் வருது எனக்கு ஆ ஆம் இப்போ அந்த மாரி ஆயின் வருது எனக் ஒரு சில ஃபுட் எல்லா எனக்கு இப்ப புடிக்க மாட்டுக்குது அதே இப்ப வறுவலோ கொழம்போ வச்ச அத சாப்டுக்கற ஒயிட் ரைஸ்ல இந்த மாரி செஞ்சா அது புடிக்வே மாட்டுக்குது
ஆ எனக்கு ரெண்டு வாய் கூட இறங்கலங்க அன்னைக்கு எல்லா செஞ்சு இறக்கண இல்லிங்ளா எனக்கு ஒரு மாரி டயர்ட் ஆயி போச்சு
ஆ
சாப்டே முடியில ஆனா எல்லாருக் நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்றாங்க என்னால அது அ ஃபீல் பண்ணவே முடில எப்படியோ ஒண்ணு முடிஞ்சிருச்சுங்க அன்னைக்கு அந்த மாரி கூத் தாச்சுங்ளா அது செஞ்சிட்டு நேத் எல்லா டயர்ட் ஆயி போச்சுங்க
ம் ம்
அப்டியே படுத்தரலாம் போல இருந்துச்சு ஆனா பாப்பா போண் பண்ணி அம்மா காலேஜுக்கு வாம்மா கேட்டு போமா கேட்டுப் போம்மாண்ணா ஆ செரி காலேஜுக்கு ரெடி ஆகி போயிட்டு கேட்டா அப்பதா மெல் இப்போ மெயில் போறாங்கங்க மெயில் போட்டாங்க எப்ப வருதோ தெரில நம்ம புள்ளைங்கள படிக்க வக்கிறது பெருசு இல்லங்க இந்த காலேஜ்ல இருக்க இருக்கறவங்ள இவுங்கள எல்லா டீல் பண்ணி நம்ம வெள்ல வர்ற தங்க பெருசா
ஆமாங்க அது கஷ்டம் தாங்க பசங்களு செரி பெத்தவங்களுக்கு செரி ரெண்டு அவுங்க படிக்க போறாங்க ஆனா நம்மதா ரொம்ப சஃபர் ஆவரோ அதுல நறையா என்ன வந்து சோ இல்லியோ அவுங்களுக்கு ரிசல்ட் வருதா நம்புளுக்கு களங்கிடுது இது பண்றாங்ள நம்ளுக் அடுத்து என்னாவோ ஏதோ பொண்ணு அது எதனா டல்லாயிடுவாலோ அந்த ரிசல்ட்ட பாத்துட்டு
ஆமா
இப்ப லெவன்த் டுவல்த்து ரிசல்ட் வந்து அது ஸ்டாட்டிங் லெவல் அப்ப பசங்களுக்கு வந்து கொஞ்சோ ப பய இருந்துனேருக்கு இப்ப காலேஜ் வந் துட்டனால வந்து என்ன பன்னுவாங்க அத கிளியர் பண்ணுன்ற ஒரு ரெஸ்ப் ரெஸ்பான்சிபிலிட்டிக் வந்துற்றாங்ல்லிங்ளா அதனால இப்ப கிளியர் இல்லனா அதின்னா நெனக்கிறாங்கன்னா அப்ப இப்ப எல்லாரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே க்ளியர் பண்ட்டு நம்மல்து மட்டு அந்த மாரி இல்ல அது ஒரு ஒரு இதுவாவே ஆயிறாங்க பைத்தியம் மாரியே மாயிறாங்க என்னடா இது எல்லாருமே பாஸ் பண்டாங்க நம்மளுது மட்டு இப்ப இத ஆயிடுச்சுன்ற மாரி அதுவு பயப்படுதா ஆ எரர் ஆ ஆ சொல்லுங்க
அரியர் வெஸ்டுக்கறா
சிக்கறா ஆ
அவ அப்டியே அன்னைக்கெல்லா அவ அவ அப்டிதாங்க இருந்தா சனிக்கெழம நைட் ரிசல்ட் வந்துச்சில்லீங்ளா ஞாய்த்துக்கெழம வந் து அவனுக் பிரியாணின்னா ரொம்ப புடிக்குங்க அது நா செஞ்சா ரொம்ப புடிக்கு
ஆ
எறங்லங்க தட்லியே வெஸ்ணு ஒக்கானுக்கறா
ம் ம்
அப்டியே ஓ ஒன்லதா அரியர் வெஸ்டுக்கறா மேக் ஸ்ல போய்ர்ச்சு
ஒன்னு தான அப்டின் நம்ப எத்துக்கறோ இப்ப நான் கல்லாண்த்துக்க ப்பறோ பட்ச்சங்க அது எல்லா படிப்பு வந்து நா வந்து கல்யாண்த்துக்கப்பறந்தா படிச்சனே டுவல்த்து முடிச்சொன்னே கல்யாணம் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சே ஃபஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி ஸ்டேட் லெவல்ல தேட் ரேங்க்கா எடுத்த நானு அதுலியு வந் ட்டே இப்ப இந்த எம் எடு பண்ணும் போது கொஞ்ச கேர்லெஸ் ஆனா இப்ப ஒரு ஏஜ் ஆய்டுச்சில்லீங்ளா எனக் கு ஓரளவ் மெச்சுட் அட ஜஸ்ட்டு பாஸ் பண்ணா போது கிளியர் பண்ணா போதுன்தா இருந்தே ஆனா கடவ்ள் புண்ணியத்துல இதுவரயு நா எதுமே அரியர் வெக்கலீங்க அப்டியே கிளியர் ஆய்ர்ச்சி வி எம் எட் லியு நல்ல நை எய்ட் டி சிக்ஸ் பர்சன்டேஜு அ பி எட் லியு நைன்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜு டீச்சர் ட்ரைனிங்ல நைன்ட்டி பர்சன்டேஜு அதுவு ஓகே தா எனக்கு அந்த இதுல வந்துருச்சி படிச்சு ட்ருவ எழுதிர்லா ப்ரசன்டேஷன் வந்து என்ன குடுக்கறாங்ளோ டாப்பிக் அதுக்கேத்த மார் நானு எவ்ளோ முட்டு குடுக்குமோ குடுத்துருவே
ஆ அ
அது டேலண்ட் அதுதா சொல்வாங்க நீ படிக்கிறியோ இல்ல அத ஒ ஒன்ன வச்சு ஒரு பாய்ண்ட்ட வச்சே பத்து பாய்ண்ட்ட உருவாக்கீர்ற நீ அதுலதா நிக்குற ஒரு சில டீச்சர்ஸ்ங்லா மாங்கி மாங்கி ஒக்காந்து இத்து இன்னானா நெச்சிக்கிங்க எல்லா ஒக்காந்னு அந்த ஸ்கெட்சி வச்சி இம்பாட்ர்ண்ட் பாயிண்ட்ட ஒக்காந்னு படிச்சிட்ருப்பாங்க அப்புடி விழுந்து விழுந்து விழுந்து நா ஒன்னுமே கெடையாது அந்த இது மட்டு பா சப்டைட்டிர்ல்ஸ் மட்டு பாப்பே சப்டைட்டிர்ல்ஸ்ல என்ன இம்பாட்ர்ன்ஸ்லா குடுத்துருக்கறாங்கன் பாப்பே யார பத் தி அதிகமா இந்த புக்கு சொல்ல வருதுன்றத க் தெரிஞ்சுப்பே அவ்ளதா இத வச்சு தா நா பாயிண்ட்டே எழுதுவ எத்தயு ஆம்மா எப் டி குட்த்தாலு அஞ்சு ப் அஞ்சு பேஜு ஆறு பேஜு கவர் பண்ணீடுவே ஒரு கொஸ்டின கிட்டத்தட்ட ஆமா ஓ ஒரு கொஸ்ஷின் வந்து அஞ்சு பேஜு கவர் பண்ணு ஒரு பே ஒரு கொஸ்ஷின நா ஆறு பேஜு கவர் பண்ணுவே ஆறாறு பேஜ் அப்டியே கவ் கட கட கட கடன் நாப்பத்தாறு பேஜ் நாப் பது பேஜு முட்ச்சுட்ருவே அது எப்புடிதா இருவத்து அவ சொல்லுவாளுங்க இரு ஆ பண்ணிட்தா இருக்கம்ப்பா பாஸ் பண்ணிட்டே
ம்
அ செகண்டு அந்த எக்ஸாம் விட்றன்னாங்க இன்னு எதுமே விட்லே சிறப்பு எக்ஸாம் வந்து ஆசிரியர்களுக் மட்டு விட்ருக்காங்ல்ல
ஆமா ஆமா அது ஒர்க் பண்றவங்களுக்கு மட்டு விட்ருக்காங்க
ங்க
அந்த கொஸ்டின் பேப்பர் கூட எப்டி இருந்துச்சின்னு பாக்கலங்க யாரா தெரிஞ்சுங்க எழுதுனாங்களானு கேட் டாங்க ஆ தெரிஞ்சு ஆமாங்க ஏங்க சண்டே சாட்டடே சண்டே முஞ்சிச்சு
சின்னாங் ஆமா நா கூடோ பாக்ல
அஞ்சிங்க நாலு அஞ்சி முஞ்சிச்சி
அப்டிங்ளா
முடிஞ்சிடுச்சி பா கொஸ்டின் பேப்பர வாங்கி பாக்குணுங்க எப்டி இருக்குன்டுனு
அன்னிக்கு நானு அப்போ ஸ்கூல்ல ஒர்க் பண்ணி தா பொறந்தே அப்பதா நின் நானு ஒரு வாரந்தா ஆச்சு நின்னு இந்த மாரி விட்டாங்க ஆ தனியார் பண்ல இது ஸ ப ஒர்க் பண்ற டீச்சர்சு பண்லா அப்டின்னு சொன்னாங்க செரி நானு ட்ரை பண்லான்னு போனா சி ஓ ஆபிஸ்கு வந்து மாரி எலிஜிபிள் இல்லியா ஆ இப்ப கவுவர்மெண்ட்லயே வேல செஞ்சுட்டு இருக்காளுங்ளா
ஆமா ஆமா
ஆ அந்த டீச்சர்ஸ்ங்களு அதாது ப்ரமோஷன் காக தா இது எழுதிட்டு இருக்காங்ளா அதனால இது எழுத முடியாது நீங்கோன்டாங்கோ இன்னொன்னு சார் நா பாஸ் பண்ணிட்டோ சார் செகண்ட் எக்ஸாம் அது அது வந்து நோட்டிபிகேஷன் வரும்மா அப்ப வரும் போது அப்போ அப்ளிகேஷன் போடுங்க அப்பதா வரு இது வந்து அப்டி கெடையாது உங்களுக்குல்லா குடுக்க வேணானு சொல்லிட்டாங்கன்றாரா அப்றோ பாத்தா ஏ கூட ஒர்க் போன டீச்சர் போய் கையழுத்து வாங்கி அப்ளிகேஷன் போட்டு இ்ப்ப எக்ஸாம் எழுதிட்டு வந்துருச்சுப்பா அது எப்டிப்பா அது அப்ப எப்டி ஏமாத்துறாங்க பின்ன யார புரிஞ்சுக்கிறது என்ன பண்றது எனக்கே தெரிலங்க எனக்கே அப்டி
அதிகாரிங்க தாங்க தப்பு பண்றாங்க
ம் ம் செரி நன்றி தோழி அடுத்த இணைப்புல பாக்கலா
ஓகே ஓகே
ம்